ஹலோ வணக்கம் என்ன பண்றிங்க வேல பொயிட்டு வந்ட்டிங்ளா
ஆ பொயிட்டு வந்தோ சிஸ்டர் இப்பதா வந்தோ புடிச்ச சிஸ்டர் இல்ல ஏ போன இப்பதா சார்
இவ்வள்ளோ வேலையா வேலைமெல்ல
ஆ ஆமா சிஸ்டர்
அப்டியா செரி செரி இப்ப வந்து சாப்டிங்ளா இல்லையா
இல்லம் சிஸ்டர் அப்டியே போனூ ஒரு செவன் தேட்டிக்கா அப்டியே பசங்க கூட அப்டியே சரி பொயிட்டு கடைக்கி பொயிட்டு எதா பானி பூரி அந்த மாரி எதா சாப்புட்ணு சிஸ்டர்
சரி சரி சரி நல்ல விஷயொ நல்ல விஷயொ மத்தியானோ சாப்டீங்ளா
ஆ மதியானோ சாப்ட சிஸ்டர்
என்ன கொண்டு போனீங்க
இது ஒ ஒ மதியானோ அப்டியே ம் பக்கத்துலயே ஒரு ரெஸ்டாரெண்ட் இருக்கு சிஸ்டர் ஆ தெரிஞ்ச தெரிஞ்சவங்கள்துதா சே
அங்க பொயிட்டு மாமலா ஒயிட் ரைஸு அது எல்லாமே நம்ப ஊர் மாரி செய்வாங்க சிஸ் டர் ரசோ சாம்பாரு அது இதுன்ட்
கூட்டு பொரியலு ரசோன்ட்டு
உம் அதேதா சிஸ்
அதா ஆனா ஒரு நாளு சாப்புட்லா தெனோ சாப்ட முடியாதுல்ல காசு
ஆ கரெட்டுதா சிஸ்டர் ம் எப்டியோ நாளைக்கி லீவுன்டாங்க அதுவே சரி நாளைக்கி வீக் ஆஃபு நாளைக்கி சில வேலைப்பாடுகள்லா இருக்குது கொஞ்சொ ட்ரெஸ்ஷு வாஸ் பண்றது அது இதுன்னு ஹலோ சிஸ்டர் ஹலோ கேக்குதுங்ளா சிஸ்டர்